ஹலோ லோ சொல்லுமா எப்டிமா இருக்க
நா நல்லா இருக்கமா நீ எப்டி இர்க்க நீ கால் பண்ணிருப்ப போல நா வந்துட்டு கொஞ்சோ வெளிய இருந்தே அதனால என்னால பிக் பண்ண முடில அதான்டா திரும்பி கூப்பிட்ட
பரவாயில்ல பரவால அதா நீ பிஸியா இருப்பன்ட்டுதா நானுமே வந்துட்டு கட் பண்ணிட்டே அப்புறோ பேசிக்கலான்ட்டு
அ சொல்லுடா ஏ கூப்டுருந்த
நானா சும் சும்மா தாண்டா கூப்பிட்டே இது அது என்னது பாப்பாக்கு நீ என்ன மாரி ஃபுட்ல்லா குடுப்ப அத பத்தி தெரிஞ்சுக்கலாங்கறதுக்காகதா கேட்டே
அ எப்ப இப்ப கேக்குறியாடா இல்ல சின்னதா இருக்கும் போது கேக்குறியா
சின்ன வயசுல இருந்தே சொல்லு புள்ள கெழந்த பெறந்ததுல இருந்து அந்த மூணு மாச வரைக்கு க்கு பால் குடுப்பாங்கல்ல அதுக்கப்புறோ நீ வந்து லிக்விடு சாப்பாடு குடுக்க ஆரம்பிச்சிருப்பேல அதுல இருந்து பிள்ளிக்கு என்ன மாரில்லா குடுத்த என்ன ஏதுங்குர்த் சொல்லு
நா பாப்பாக்கு அஞ்சு மாச வரைக்குமே பால் மட்டு தா குடுத்த
அஞ்சு மாச வரைக்குமே பால் மட்டுதா குடுத்தியா அ பரவாலயே செரி ஓகே நீ சொல்லு
பாப்பாக்கு கரெக்டா ஒரு நாலரை மாச அதாவ்து தமிழுக்கு அஞ்சு மாசோ அ பாப்பாக்கு ஒரு எத்துன நாலு கிழங்குக்கு பாத்தீன்னா ஒரு நால்ர மாசோ வரைக்குமே நா பாப்பாக்கு வெறு தாய்ப்பால் மட்டு தா குடுத்தே ஆனா எங்க வீட்ல எல்லாரு சொன்னாங்க அ இல்ல நீ வந்து கொஞ்சோ லிக்விட் ஐட்டமு குடுக்கணும்ட்டு பட் நா வந்து தாய்ப்பால் மட்டு தா குடுத்த அதுக்கப் அப்றோ வந்துட்டு ஹோம்மேட் நாங்களே செஞ்சு வெச்சுக்கிட்டோ
ஓ இது அது என்னது அநேக எங்க வீட்லயு அப்டிதா குடுப்பாங்க அதனாலதா ஆனாலுமே வந்துட்டு சில பெரியவங்க சொல்லுவாங்க பிள்ளிங்களுக்கு வந்துட்டு லிக்விடும் குடுக்கணு தாய்ப்பால் மட்டு பத்தாது புள்ள இது கொடல் வர வளர ஆரம்பிக்குதுல்ல பசிக்கு அப்டி இப்டி சொல்லிட்டு தா இருந்தாங்க ஆனா பாப்பா வந்துட்டு அ நீ குடு பால் குடுக்குற வரைக்குமே ஓகேவாதானா இருந்தா அதுவே அவளுக்கு கரெக்டா இருந்துச்சா
இல்லடா அப்ப நா என்ன தெரியுமா பண்ண பாப்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் நா பாப்புக்கு பால் குடுத்துக்கிட்டே இருப்பே
ஓ அப்பிடியா சேர் சேர் ஓகே ஏதோ ஹோம்மேடு ஹோம்மேடு் செஞ்ச செஞ்சேனு சொன்னேல
அ இந்தா நா சொல்ற இப்ப வந்துட்டு மூணாவ்து மா லைட்டா இத்துனூண்டு இந்த ராகிக்கூழ் மட்டு கிண்டி லைட்டா அதுமே சாங்கியத்துக்கு வந்து வாயில இத்துனூண்டு இழிக்கி விட்டுட்டோ
ஓ
அப்ப சாங்கியத்துக்கு மட்டு இடுக்கி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நா நாலு மாச வந்து பால் குடுத்துட்டு டேரெக்ட்டா வந்து எங்க குலதெய்வ கோயிலுக்கு நாங்க போனோ
ஓ அப்புடி சரி சரி சரி சரி
மாஸ் மாசமா இருந்த கட்டு என்னை கூட்டிட்டுபோகல எ குலதெய்வ கோயிலுக்கு க அங்க போம்போது நா கூழ் ஊட்டுறக்கு முன்னாடி பஸ்ட் பாப்பாக்கு சக்கர பொங்கல் ஊட்டிட்டே கொலதெய் கோய்லயே வச்சு அஞ்சு மாச கணக்கு வந்துச்சா அதனால பொங்கல் ஊட்டி விட்டுட்டே
ஓ ஓகே பொங்கல்லா ஆனா குடுக்கலா
ஆ அது வந்து ஏழு மாசத்துல அஞ்சு மாச ஏழு மாசதுல வந்து கு கொழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுவாங்கப்பா எங்கதுல
கேள்விப்பட்ருக்கேன்டா அதெல்லா ஓகேதா இல்ல நா கேக்குற பொங்கலுக் குடுக்கலா மா நல்லா மசிச்சு அந்த மாரி குடுக்கலாம்
ஃபுல்லால்லா குடுக்கக்கூடாது நம்ம பேருக்கு சாங்கீத
சே அததா கேட்
இத்துனோன்டு அதுக் அப்பறமா பாத் பாத்தீன்னா பெ எங்க மாமியார் தா வந்து சொல்லுவாங்க அதுல நெறைய ஐட்டம் போடுவாங்க ஆ என்னன்னன்னு கேட்டீன்னா எடுத்தொன்ன ஆ வால்நட்டு ஆ அப்புற வந்துட்டு இப்ப வால்நட்டு பெருங்காய லைட்டா ஜீரக ஓமோ அறு கருப்புக்கவுனி அரிசி சோளோ ஆ இன்னு சோளோ ராகி கம்பு பாதாம் இது எல்லாமே போட்டு எங்க மாமியார் அரைப்பாங்க எல்லாத்தையு சாதா ரணமா இல்ல ஆ வெறு வடச்சட்டி இருக்குல்ல
ஆ ஆ ஆ ஆ
ச்சட்டில போட்டு எல்லாத்தையு இப்போ மணிக்கணக்கா வறுப்போ
ஒன்னா கொட்டிருவாங்களா இல்ல தனித்தனியா கொட்டி வறுப்பா
தனித்தனியா கொட்டி
ஓ சேரி சேரி அதே சொல்ற அது என்ன இரும்புச்சட்டில தான சொல்
ஆமாண்டா
ஆ அது சத்து போ சத்துமாவுதா
ஆ ஆ அதேதா அதேதா அது நல்லா ஆ இன்னு கிட்டத்தட்ட இருவத்தோரு இ்ன்கிரீடியன்ஸ் போடுவாங்க அதுல இருவத்தோரு ஐட்டம் போடுவாங்க
ஓ ஓ
அது போட் நா என் ட்ட ஓமோ ஜீரகோ இதெல்லா இருந்துதுன்னா கொழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த ஜீர அ ஜீரணமாக அந்த தன்ம வரக்காக ஆ இதெல்லா எங்க அவுங்க போடுவாங்க ஆனா அது ரொம்ப நெறையல்லா அளவுதா இதுல முக்கியோ மெயின் விஷ்ய கேட்டீன்னா இதுல அளவுதா முக்கியோ
ஓ அப்டி
ஆமா ஏனா நம்ம பச்ச கொழந்தைங்களுக்கு குடுக்குறதா அத அதனால அளவு மட்டு ரொம்ப முக்கியோ அதனால நா வந்துட்டு ஆ ஏ நா சொல்லிருவே நீங்க அளவு மட் கரெக்டா அளவா சொல்லுங்க அப்டின்ட்டு அவுங்க அளவா சொல்லுவாங்க அந்த அளவுக்குதா நாங்க எல்லா த்தையு பண்ணி பாப்பாக்கு நா ஒரு ரெண்‌டு ஆ‌ ஒரு வயசு வரைக்குமே பாப்பாக்கு நா கூழ் குடுத்தே
ஓகே அப்ப அந்த கூழ் மட்டுந்தா குடுத்த
ஆமாண்டா அது மட்டுந்தா குடுத்த ஒவ்வொரு சமயோ ராகி கூழ் குடுப்பே
ஓ சேரி சேரி வேற எ துவு சாப்பாடு
அதன் குடுத்தண்டா ஆ இரு நா சொல்றே அப்டியே லைனா வந் து என்னெல்லா குடுப்பேங்கிற விஷ்யத்த நா அப்டியே சொல்லிறே அ இப் ம் இப்ப கூழ் பாத்தீன்னா காலைல வந்துட்டு பாப்பா வந்து எந்திருச்சவா ஆனா காலைல ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கும்போ பாப்பாக்கு நா ஃபீட் பண்ணிவே அந்த ஆறு மாசங் போதுல்லா கால்ல ஆறு மணிக்கு எந்திரிக்குபோ பாப்பாக்கு ஃபீட் பண்ணி ட்டு சமையல் கட்டுக்கு போய் கூழ கிண்டிடுவே கூல கிண்டி அத தனியா வெச்சு அத ஆற வெச்சு வெச்சுருவே அதனால ஆறக்கு கொஞ்ச டைம் எடுக்குமா நா அவ்ளுக்கு ஏனா கொஞ்ச நாள் கெட்டி பதத்துல செய்றங்காட்டி நமக்கு அது ஆறக்கே கொஞ்ச டைம் குடுப்போ அத வந்து ஏழு மணி ஏழு ஏழகால் வரைக்கு இருக்கு கரெட்டா ஏழு ஏழகாலும்போது வந்து பாப்பாக்கு வந்து கூழ் ஊட்டி உட்ருவே
ஆ சேர் சே
கூழ ஊட்டி உட்டுட்டு ஆ அப்புற நல்லா ஃபுல்லா எல்லாத்தி கழுவி பவுடர்ல்லா போட்டு தொடச்சி உட்டு ட்டு ஒரு பத்து நிம்ஷோ பாப்பா தூங்கிருவா அதுக்கப்பறமா ஒரு பத்து மணி பத்து பத்து பத்திர இருக்கு அந்த பத்து பத்திரங்குபோது இட்லி ஒன்னு ஊட்டி உட்டுருவோ
ஆ
இட்லி ஆ பால்ல ஊத்தி ஆனா மோஸ்ட்டா பாப்பா வந்து பால்ல ஊத்தி சாப்ட்டா சாப்பிட மாட்டா இட்லிய
ஒருல்ல ஒரு சில கொழந்தைங்க வந்துட்டு அந்த பாலு தயிர்ல்லா வந்துட்டு அந்த சின்ன வயசுல எடுத்துக்க மாட்டாங்க புடிக்காது ம்
அதுனால என்ன பண்ணுவனா ஆ அப்பா ஒன்னு சாம்பார் வெச்சிருவோ இல்லைன்னா தேங்கா சட்னி பொட்டுக்கல்ல தேங்கா பூண்டு
ஓ
இத்நூண்டு இஞ்சி இந்த மூணு மட்டு போட்டு மொளகால எது போடாம இந்த மூணு மட்டு போட்டு அரச்சு அத தொட்டு இட்லி ஊட்டி உட்ருவோ மதியானோ ஆ கேரட்டு கேரட்டு பீன்ஸு ஆஹ் சாப்பாடு பருப்பு கொஞ்ச பாசி பருப்பு போட்டு சாப்பாடு அதுலயே போட்டு பருப்பு சாப்பாடு மாரி பாப்பாக்குன் தனியா இப்ப ஒரு எட்டு மாசோ வரைக் அப்டிதா குடுப்பே
சேரி சேரி சேரி புரியிது நீ சொல்றது ம்
அந்த மாரி அர டம்ளர் தா போட்டு பாப்பாக்களவா செஞ்சு ஊட்டி உட்டுட்டு அதுக்கப்புறோ ஒரு மூணு மணிக்கு வந்து பாத்தீனா வந்துட்டு இதுல ஆ வாப்பிள் இருக்கில்லையா
ஆ ஆ ஆ
அ ஒன்னு ஆப்பிளு உருளக்கிழங்கு ஆப் இது நேந்திர வாழப்பழோ
ஆ
இது எ தோன்ல வந்துட்டு ப இது செஞ்சிருவோ கூழ் மாரி செஞ்சு நல்லா வேக வச்சு மசிச்சு அத ஊட்டி உட்ருவே
சரி சரி சரி ஓகே ஓகே
ஒரு மணிக்கு கூழ கிண்டி விட்டுவோ
ம் இதல்லா எந்த மாசத்துல இருந்து குடுக்குற குடுக்க ஆரம்பிப்ப
அஞ்சு மாசத்துல இருந்து ஆ அதாவது மூணு மாச சந்தே குடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பட் நா அஞ்சு மாச
இல்ல ஒரு சிலர் அப்படிதா இருப்பாங்க புரியுதுதா என்னோட வந்துட்டு அண்ண ஒய்ஃபே அப்டிதா பண்ணுச்சு பிள்ளைக்கு அஞ்சு மாச ஆறு மாச வரைக்குமே வெற பால் தா குடுத்துச்சு அதுக்குப்புறந்தா வந்துட்டு இது அது பேர் என்னது து லிக்விடாவே குடுக்க ஆரம்பிச்சிச்சு
அது என்னன்னு கேட்டீன்னா நமக்கு நம்ம ஒரிஜினல் அந்த தாய்ப்பால் சத்து வந்து நம்ம நம்ம ஒடம்புலயே பாத்தீன்னா அந்த ஒரு அஞ்சு மாச வரைக்கு தா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த முழு தாய்ப்பால் சத்து வந்துட்டு நமக்கு அதுல இருந்துந்தா போகு அதுக்கப்புற நம்மளோட வந்து பாதி சத்து தா இருக்குமாமா
ஓ அப்படியா ஸ்
ஆமா அதனாலதா அந்த ஒரு மூணு மாசத்துல இருந்து அந்த ஆறு மாச வரைக்குமே வந்துட்டு அந்த மூணு மாசத்துக்கு அப்பற நம்ம அந்த நால கரெக்டா நம்ம நாலு அஞ்சு வயசுன்னு வச்சுக்கோ அஞ்சு மாச வச்சுக்கலாமே அது வரைக்கும் தா தாய்ப்பாலோட சத்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து முழு சத்து அதுக்கப்புறோ நமக்கே வந்துட்டு தாயப்பாலோட சத்து இதுல பாதி சத்துதா இருக்குமாமா
ஓ அதனாலதா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கு வந்துட்டு தாய்ப்பால் மட்டுமே குடுக்குறாங்களோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் புள்ள பெறந்து ஓகே ஓகே இப்பதா
ஆனா இப்பல்லா யாருடா தாய்ப்பால்
கல்லடா கரெக்ட தா ஆனா என்ன பொறுத்த வரைக்கு தாய்ப்பால் தா பெஸ்ட்டு எந்த வருஷ எந்த அளவுக்கு எத்தனை வருஷ நம்ம பிள்ளைக்கு குடுக்குறோமா அத்தன வருஷ வரைக்கு புள்ள வந்துட்டு ஒரு ஆரோக்கியத்தோடையு இந்ததோடையு இருக்கு
அப்டி நம்ம சொல்றோ ஆனா இப்ப நெறைய பேத்துக்கு பேரண்டட்ஸ்கு கொழந்தை பெத்தவங்களுக்கே தாய்ப்பால் வரமாட்டேங்குதுடா அவங்களுக்கே வரமாட்டேங்குது
கரெக்ட் தா அதே மாரி இப்ப உள்ள சாப்பாடு அப்டித்தானே இருக்கு ஒழுங்கான சாப்பாடு சரியான சத்தான சாப்பாடு எதுவுமே பெருசா எடுத்துக்க மாட்டிக்
பெரியவங்க அஹா பெரியவங்க சொன்னா கேக் க மாட்டிறாங்க மெயின் விஸ் ய அதுதா
சொல்லப்போனா அது அதுவு உண்மைதா
ப்ப நைட் என்ன பண்ணுவோனா இட்லி ஊத்திருவோ இட்ல இல்லனா உ ஊத்தாப்ப மாரி நல்லா கொஞ்ச கனமா ஊத்தி இட்லியிலா ஊத்தாப்ப கனமா ஊ அதுக்கு வந்துப் பாசிபருப்பு சாம்பார் பாப்பாக்குன் தனியா வைப்போ
அத அதா புரியுது சேரி ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு ஒரு அளவு அதுக்கப்புற ஆ நா து டவுட்டுனா நா ஒனக்கு
ஆ எனக்கு கால் பண்ண ஆனா ஒண்ணு ஒரே கைபோக்குவமா வச்சு கோ கை மாத்தி கைப்பக்கு வச்சுக்கிட்டினா முடியாம போய்ரு ஒரே கைப்பகுத்திலே கரெக்டா
சரிடா ஓகே ஓகே ஓகேடா டங்க்ஸ்டா ஆ சரி வக்கற அ செர் அ